ஆஹ் என்மா
நல்லா இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க
எல்லா இருக்கேன்
வீட்டு்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா
நல்லா இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் சும்மாதான் இருக்கேங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானும் சும்மாதான் சின்ன சின்ன இந்த நைட்டி எல்லாம் வாங்கிருந்தேன் ட்ரெஸ் எல்லாம் பால்ஸ் புடவெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் பால்ஸ் அடிக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன்
நீங்க தக்கிறீங்களா
ஆமாம் என்னோடத எனக்கு தச்சுப்பேமா நானு
சரிங்க
உம்
நானும் தைக்கிறேன் வீட்டு பக்கத்துல இருக்கறங்கல்லாம் குடுத்து தச்சு கொடுக்குற
சூப்பரு நான் எனக்கு இப்ப நமக்கு என்ன நம்ம போட்டு பாத்து புடிச்ச கலாமா அது மத்தவங்களுக்கு தைச்சு தரும் போது ஏதாவது பால்ட் வந்துச்சுன்னு சொன்னாலே எனக்கு கஷ்டமாயிடும் அதனால பயந்துட்டு தைக்கிறதில்லை ம் சின்ன சின்ன டிப்ஸ் இருந்தா கூட கொடுங்க
நான் எனக்கு பிளவுஸ் தைக்க தெரியாதுங்க கல்யாணத்துக்கு ஆறிஒர்க்கு அந்த மாதிரி எனக்கு பெருசா தைய்க்க தெரியாது இந்த மாதிரி நம்ம சாரி பால்ஸ் அடிக்கிறது ஓரம் அடிக்கிறது அந்த மாதிரி அடி இப்ப அது மாதிரி செட்டா பெட்ஸ் பட் எல்லாம் ஓர் அடிக்கிறது நம்ம நைட எல்லாம் டக் பிடிக்கிறது
சரி சரி நீ கிளாஸ் போலியா
இந்த பாப்பாவுக்கு சின்னதாக இருக்கும்போது கிளஸ் போய் கத்துக்கிட்டு ட தொடர்ச்சியா தைக்கிலங்க எனக்கு தேவையான அந்த முற்று தச்சுட்டு
ஹாம்
ஆஹ் இருந்துட்டேன்
ஏன்னா இப்போ அதுதான் நல்லா பீக்ல போயிட்டு இருக்குல்ல இப்ப நல்லா சம்பாதிக்கலாம்
ஆமா ஒரு பிளவுஸ் கே நானூறுபா வாங்குறாங்க
ம் இங்க என்ன கூட பரவாயில்ல நாங்க வந்து ஒரு சில சில இடங்களில் தைக்க போகும் போது சவுக்கார்பேட்டுன்னு ஒரு இடத்துல தைக்க போவோம் ஒரு நாலஞ்சு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடியே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுபா தையக்கூலி மட்டும்
அய்யோ அது நார்மலா எந்த டிசைனும் கம இல்லையா
பிளைனா தைக்கிறதுக்கு
ஐயோ எனக்கு முந்தானேத்து ஒரு பஃங்க்ஷனுக்கு தைச்சேன் அது வந்து ஒரு ருடு எந்த ஒரு டிசைனுமே வைக்கல அந்த பிளவுஸே கிராண்டா இருக்கிறங்காட்டிக்கு நார்மலா தச்சு குடுக்கறக்கு நானூறு ரூபாய்
அப்போ அதுதான் இங்க வந்து கொஞ்ச
தைக்குறதுக்கு முப்பது ரூபாய் உம் பால்ஸுக்கு எழுவது
உம் இப்ப நான் நான் பக்கத்துல அக்கத்துல தச்சு குடுக்கலான் போய் வாங்கினா கூட எல்லாம் பழகுனவங்களா சா ல முடிச்சுட்டு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பத்து நைட்டி பத்து சுடிதார் டாப்பொல்லாம் ஓரம் அடிச்சிட்டு
ஆமா
தேங்க்ஸ் சொல்ல கூடாது பாயின்ட்டு போறாங்க உம்ம்
இந்த மாதிரி இருந்தா இல்லைங்க கை தொழிலன்னு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஒன்னு செய்யறோம் அப்படின்னா அதுக்கான காசு குடுக்கணும் தானே நம்ம அவ்வளவு நேரம் மிஷின்ல உட்காந்து தைக்கிறோம் நூலு ஊசி அந்த மிஷின் ஆயில் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன சும்மாவா கடையில குடுக்குறாங்க
அதுதான் அதெல்லாம் தான் உ நம்ம கராரவும் கேட்க முடியல அதனால பார்த்தேன் இப்போல்லாம் யாரும் கேட்டாங்கன்னா கூட இல்லை மிஷின் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி திக்கிறது கிடையாது
டவுன்ல எல்லாம் போய் கொடுத்தோம்னே நம்ம நைட் எல்லாம் உர அடிச்சு குடுக்க சொல்லிட்டு காசு மெதுவா குடுக்குற அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அந்த நிமிஷமே குடுக்கணும் தானே குடுத்தாத துணி கிடைக்கு இல்லனா கிடைக்காது ஆமா பக்கத்துல இருக்கிறவங்கள அதே மாதிரி தானே குடுக்கணும்
கண்டிப்பா
குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு தைக்கிறோம்னா ஏதாவது பத்து ரூபாய் இருபது ரூபாய் கிடைச்சா ஏதாவது ஒன்னு பண்ணலான்னு தான் பண்றோம்
ஆமா அதனாலதான் சரி இதுல இன்ட்ரெஸ்ட் ச்சி இல்ல எனக்கு அப்புறம் சரி ஆரி ஒர்க்காவது போலான்ட்டு ஆரி ஒர்க்க் போய் ஜாயின் பண்ணேன்
சரிங்க
அது வந்து சிம்பிளா சொல்லி குடுக்குற மாதிரி இவ்வளோருக்கு நம்ம ஆட பார்த்து போயிரு ஆனா போனாதான் தெரியுது அந்த ப்ராப்பராக சொல்லித்தரல பைசா கம்மி அப்படின்னு போய் சேந்துட்டேன் அவங்க வந்து ப்ராப்பரா சொல்லி தரல அது வந்து அதுக்கேத்தா மாதிரி நம்ம ப்ராப்பராக போய் கத்துக்கனா தான் இப்போ நீங்கள் நிறைய ஆட்லா கூட பார்த்துருப்பீங்க யூடியூப் இந்த மாதிரியான இதல் அவங்க வந்து சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்டட்டு சாமி தையல்லே சாமி போடுறது அதெல்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க
ஆமாங்க
மாதிரிலாம் போய் பண்ணாதான் அது என்னென்னா போய் விசாரிச்சா ஸ்டார்ட்டிங்கே வந்து டென் தௌசண்ட் ஆச்சா அதுக்கப்பறம் அப்புறம் நா பண்ணுறாங்க அந்த துணி அப்புறம் வந்து அந்த ஊசி ஆரி ஒர்க் நீடில் எல்லானுமே நம்ம வாங்கினோம் சரி வாங்கிட்டு நம்ம தைக்கலாம்னு பார்த்தா ஒரு ஒரு ஒரு ஒரு முறை அந்த துணியை வந்து நம்ம போட்டு போட்டு பாக்கற அந்த மெட்டீரியல் வந்து அவங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னோட ப்ரெண்டு போய் ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா அது கிட்டத்தட்ட அந்த துணி வாங்கறதுக்கே அந்த மேல் செலவே ஆகிட்டு ஒரு ஒரு இது இதுக்கப்பபறம் போனது பத்தாயிரம் ஜாயின் பண்ணுறதுக்குன்னா கிட்டத்தட்ட எழுவதாயிரம் வரல செலவு பண்ணிட்டாங்களாம்
ஐயோ அவ்வளவு செலவு பண்ணிட்டாங்க நம்மளுக்கு வீட்டு்ல அவ்வளவு செலவு கொடுப்பாங்களாங்க
ஆ குடுக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த ஸ்டாரிங் நம்ம பண்றோம்ல அந்த ஸ்டாரிங் சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு ஒரு பிளவுஸ் பினிஷ் பண்ற அளவுக்கு வந்துருச்சுனா தைக்க தெரிஞ்சவங்க போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அந்த மாரி டிசைன் போட்டு நம்ம சேல்ஸ் இப்ப நீ ஒரு ஆயிரருபாய்க்கு ரெண்டாயிரருபாய்க்கு பிளஸ் போட்டுற மாரி ஒரு கெப்பாசிட்டி வந்துடும் அத நம்ம தைச்சு குடு இருக்கும்பொழுது அதில் வர காச வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணி அந்த மாதிரி செஞ்சா நம்மளுக்கு லாபோம்
ஆமாங்க ஆனா முதலுக்கு வந்து நீங்க சொ சொன்ன மாதிரி நம்ம வந்து காசு செலவாகுதுன்னு பா க்காம காசு போட்டு நம்ம எடுத்து பண்ணிட்டோம்னா அதுக்கப்பறம் காசு லாபம் நீங்க சொன்ன மாதிரி கெடைக்குங்க முன்னாடி நம யோச்சிட்டோம்னா கஷ்டம் இப்ப கல்யாண பிளவுஸ் எல்லாம் பாத்துகிட்டீங்கன்ன இரவத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் அப்டின்றங்க சும்மா காசு வேலய கத்துக்கிட்டோம்னா அவ்ளோதா
அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க வெளியில பொருட்கள் வாங்கனா வந்து அவங்களுக்கு அந்த லாபம் வராதுன்றதுனால அவங்ககிட்டயே வாங்க வைக்கிறாங்க இப்போ ஒரு துணியோட மதிப்பு முப்பது ரூபா அப்டின்னா அந்த லைனிங்கோட மதிப்பு அவங்க வாங்க சொல்றத துணி வந்து அதே அளவு தான் இருந்தாலும் வெளியில வாங்க கூடாது என்கிட்ட தான் வாங்கனும்
அவங்களே வச்சிருப்பாங்களே லைனிங் ஃபால்ஸ் நம்ம வைக்கிற சமக்கி மாரி வைக்கணும் ஒர்க்கு வைக்கிறதுக்கான லேசு கி பின்னாடி வைக்கிற கயிறு எல்லாமே அவங்க கிட்ட ஒட்டிய வச்சிருப்பாங்க
ஆமாம அதனால அதனால தான் அந்த அமௌண்ட் வருது ஆனா முழுமையாக கத்துட்டு போயிட்டோம்னா நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி பத்து பேர வச்சு வேல வாங்குற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டியோட தான் வெளிய வருவோம்
ஆமாங்க அந்த மாதிரிதான் கத்துக்கணுங்க காசானா ஆகட்டும்னு சொல்லி ய கண்டிப் இப்ப அந்த மாரிதான் ஒன்னு கத்துக்கணும்
டேலண்ட்டும் வந்து முக்கியம் பா இதுல நம்ம கவனமாக செஞ்சு அத பாத்து கத்துக்குணோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அது இன்ட்ரெஸ்ட் அதுலயே கொஞ்சம் டேலண்ட்டும் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்து ட்டு அதுலகவனம் இல்லன்னா நம்மளால் பண்ண முடியாது
ஆமா ஆமா
ம் செரி நீங்க சின்ன சின்ன ஒர்க்காவது நீங்க பண்ணுங்க கொஞ்சம் பாப்பா வளர்ந்ததுக்கு அப்பறமா மறுபடியும் எதாவது மறுபடியும் போயிட்டு இல்ல கவர்மெண்ட் ஸ்கீம் எலாம் நெறைய குடுக்குறாங்க பாத்தீங்களா மிஷினோட
ஆமாங்க அந்த மாரிதான் ட்ரை பண்ணணும்
நானுமே செரி மறுபடியும் கொஞ்சம் மறந்தா மாரி இருக்கு ப்ளவுஸ் தைக் இதல்லாம் போயிட்டு ஜாயின் பண்ணணும் பார் எதாவது ஸ்கீம் ஏதாவது இருந்தா தெரிஞ்சா
யூடியூப்ல இருக்குங்க யூடியூப்ல நம்மளுக் ஏரியா ஏரியாக்க அ அந்த மாதிரி க குடுப்பாங்க டி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கா குடுப்பாங்க ஆஹ் அந்த மாதிரி அத பாத்துக்கோங்க ஆஹ் அப்போ நம்ம டிஸ்ட்ரிக்குக்கு வரும்போது நம் நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இப்ப நீங்க இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி மிஷினு அந்த மாதிரி குடுப்பாங்க
ஓஹோ ஏன்னா எனக்கு ஏரியா தெரியல தூரமா இருக்கா அவ்ளோ தூரோ என்னால போவ முடியாது
ஓ ஓ
பத்தலன்ன நம்ம அதுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து வேலயல்லாம் முச்சட்டு லேடிஸ் போறதுக்கு கரெக்டாக இருக்கும்
ஆமா ஆமாங்க நம்மளுக்கு வீட்ல வேல செஞ்சுட்டு போணுங்க நம்மளுக்கு நம்ம பாட்டுக்கு காலைல எந்திரிச்சோ போணோன்ற மாதிரி இருக்காது
உம் அதனாலதான் நீங்க கூட பேசி முடிச்ச உனே அந்த யூடியூப் சொன்னீங்க பாத்திங்களா அதுல ஏதாவது லிங்க் இருந்தா எனக்கு அனுப்புங்க அத பாத்து நான் போய்க்
ஆமாங்க நா அனுப்பி விடுறே அப்பனா வந்து நம்ம ஏரியா க்கு வரும்போது நம்ம இது பண்ணிக்லா
சரி சரி கண்டிப்பா எங்க ஏரியா பக்கத்துல நியர் பைல எங்க இருக் பாத்துட்டு அதுக்கு கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும்
கண்டிப்பா ப்ப நீங்களு பண்ணுங்க நானும் பண்றேங்க பண்ணாதா ஏதோ ஒண்ணு பண்ண முடியு கைத்தொழில் ஒண்ணு கண்டிப்பா இருக்கணுங்க
ஆமா ஆமா கண்டிப்பா நீங் இப்போ நீங்க அந்த ஃபால்ஸ்லா தெக்கறீங்கன்றீங்களே அதுக்கெல்லா பைசா வாங்குறீங்களா இல்லையா
பைசா ஒவ்வொருத்தரு குடுப்ப அது குடு க்குறுது நம்ம தெச்சவுட்னே குடுக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரு வரும்போதே காசு எடுத்துக்கிட்டு வருவாங்க வந்து குடுத் த்துட்டு த ஆஹ் சரி எவ்ளோ ஆகு பாத்து இன்ன வெய் மிச்ச வேண்ணா குடுக்குறே அப்டி காசு துணி வாங்கும்போது குடுக்கறேன்னு சொல்ட்டு போவாங்க ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாச மனசே இல்லாம இருப்பாங்க குடுக்குறதுக்கு ஆஹ் துணிய எடுத்துட்டு போயிட்டு குடுக்குறேன் வர வர இப்புடின்னு சொல்லுவாங்க நம்மளே ரொம்மன் நான் ஐ வாய்விட்டு என்னடா பண்றது காசு வேணுமேனு கேட்டா கூட சேஞ்சு இல்ல சேஞ்சு இல்ல சேஞ்ச் பண்ணிட்டு குடுக்குறே ஆ அந்த மாத் திரி சொல்றாங்க
சரி நம்ம நமக்கு தேவைக்காது இப்போது நல்லா உபயோகமாக இருக்குல இப்போ ஒரு நான் வந்து நைட்டையே ஃபுல் நைட்டி தச்சு போடுவேன் நான் துணி வந்து கம்மி விலையில எடுத்து நைட்டி தச்சு ஒரு பத்து ரூபாய் இருக்கு ஆமா தச்சு போட்டுப்பே மூணு மீட்ரு துணி எடுத்தேன்னா
செரிங்க
வந்து நம்ம தைச்சு போடும் போடும்போது கொஞ்சம் துணி வந்து நம் எடுக்கறத பொறுத்து நம்ம தைக்கும்பொழுது நமக்கு அந்த பத்து ரூபாய தான் ஆகும் அந்த ஜிப்பு வாங்கறிறதுக்கு நூல் ஒரு அஞ்சு ரூப ஆறு ரூப போ அவ்ளோதா அது அந்த இது போதும் நம்ப மிசி வச்சு தச்சுப்பென்ன அது எனக்கு ரொம்ப நாள் நீடிச்சு வர மாதிரி இருக்கு
இருக்கு துணி வந்து நீங்க பார்த்து வாங்கிறதுனால ம்
ஏரியா இருக்கு அங்க போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துருவா அங்க வெல கம்மியா இருக்கு
ஓ செரிங்க
இது ரேட் கம்மிய இருகுற இடமா
நீ இன்னொரு தடவ போம்போது எனக்கு சொல்லுங்க எனக்கு ரெண்டு மூணு துணி நீங்க வாட்ஸ்அப்ல கால் பண்ணீங்கன்னா வீடியோ கால் பண்ணீங்கன்னா ரெண்டு மூணு இது பாத்துட்டு எனக்கு கொரியர் போட்டு விடலாம்
கண்டிப்பா கண்டிப்பா நான் பண்றேப்பா செரிப்பா மத்தியான சமையல்க் நேரம் ஆயிச்சு பாய்
செரிங்க